நா பேசுறது கே ஆ கேக்குதா உங்களுக்கு
கேக்குதுங்க
இங்க திடீர்னு வெங்காரகா மழ இப்பதா வர மாரி இருக்கு
இப்போ மழ தூருது
மழ தூருதா
ஆமாங்க
அங்கிட்டு விவசாயெல்லா உண்டா
விவசாயோ எல்லா இருக்குங்க
பயின்லா நட்றாங்களா என்ன போட்டுருக்காங்க
நெல்லு போட்டுருக்காங்க
உங்கள்ட்ட இருக்கா வயலு
வயல் இல்லைங்க பக்கத்து வீ பக்கத்துல இருக்கு காடு
ம் ம்
ம் இருக்கு பக்கத்து வீடு எங்க வீட்டு பக்கத்லியே இருக்குங்க சு
ஆனா உங்களுக்கு உங்களுக்கு சொந்தமா இல்ல
ஆ சொந்தமா இல்ல உங்களுக்கு இரு
ம் ம் ம் கொஞ்சமா இருக்கு
ம் தம்பி என்ன பண்றா
அவங்க அக்கா கூட வெள்யாண்டுட்ருக்கா
ஆ அவுங்க அக்கா பேரு
அவுங்க அக்கா பேரு தானியஸ்ரீ
ஓ ஓகே அக்கா எத்தனாவத் படிக்கிறாங்க பாப்பா
டென்த்து
ஓ டென்த்து
எ பைய ம் எ பைய ரெண்டே முக்கால் வயசு
ஓகே மதியோ என்ன சாப்பாடு
இந்த சின்ன பைய டென்த்து படிக்கிற புள்ள கூட விளையாடுறானா எவ்ளோ பெரிய ஆள் கூட விளையாட்றான் பாருங்க
ஆமா பொம்மை எல்லா இல்லையா
பொம்ம எல்லா இருக்க ஆனா பெரிய பிள்ள ஆயிட்டா இல்ல பொம்ம வெச்சி விளாட மாட்டா
ஓ ஃபோனு ஃபோனெல்லா பாப்பானா
ம் கொரங்கு மாமா பாப்பா
என்னென்ன
அது நாங்க எப்பயாவ்தா குடுப்போ எப்பயாவது குடுப்போ குடுத்து பழக்கப்படுத்தாம எப்பயாவது சாப்பாடு அம் செலயாது அடம் பண்ணம் போது மட்டு கொஞ்ச நேரோ குடுப்பே.
என்ன செடி எல்லா வெச்சிருக்கீங்க?
செடின் பாத்தா என்ன வெச்சிருக்கோம் தென்ன மரோ வெச்சிருக்கோ.
ம்.
அப்புறோ எலுமிச்ச மரோ வச்சிருக்கோ அது ஆனா இன்னு காய்க்கல ரொம்ப நாளா இரு
ஓ.
என்னானே தெரில. வாக்ய வேல ஆயே அதுல பூச்சி மட்டு அடிக்கடி வந்துருது.
ம். ஓகே.
வேற வேற என்ன சேடி இப்போதைக்கி அது வேற எதும் பெருசா இல்ல. மரங்கள்லா இருக்கு. எல்லா நாங்க இப்ப கொஞ்சோ இது பண்ணிட்டோ. எல்லாமே எங்க வீட்ல இருக்க ஆடே சாப்ட்ரு.
ம் ஓ ஆடே சாப்ட்ருமா? ஏ நீங்க சா ப்ட விட்றீங்க?
த இப்பயாவ்து இப்பல்லா நாங்க கட்டி போட்ருக்கோ. மேயறதுக்காக அவுத்து உடும் போது வந்து தானா சாப்ட்ரு.
ஓ உங்க ஆடு குட்டி போட்ருச்சா?
ஒரு குட்டி இருக்கு ஆட்டுக்குட்டி கொஞ்சப் பெருசா இருக்கு. கெடாக்குட்டி இருக்கு.
திரும்ப விட்ருக்கிங்களா?
ஆ என்ன சொல்றிங்க?
திரும்ப பயிருக்கு விட்ருக்கிங்ளான் கேட்டே.
திரும்பவு ந நட்ருக்கோ நாங்க இப்போ கருது வர ஸ்டேஜு வந்துகிட்ருக்கு.
ஓ சேரி சேரி. அப்றம்
இன்னாவுங் ஒரு ஒன்மோ ஒ ஒரு மா ஒரு மாசத்துல வந்து அறுத்துருவோ.
ம் மதியோ என்னஸ்
அங்குட்லா எப்பிடி கைல அறுக்குறா மதியானோ வந்து கைல அதுதா கேக்குறே கைல அறு
கைல சிலத்தங்க கைல அறுப்பாங்க சிலத்தவங்க மிஷ் ன் வெச்சு அறுத்துருவாங்க. அவுங்கவுங்க விருப்பந் தான.
அதெப்பிடி நெல்லா கொண்டு வரு?
கைல அறுத்து மொரத்துல பொடைப்பாங்க பொடச்சிட்டு அதுக்கப்புறோ அந்த மாரி வருமா ஒன்னுன்னா வரும்லங்க உதிரி உதிரியா?
அவ்ளோ நெல்ல அவ்ளோ நெல்லையு எப்பிடிங்க அறுத்தொன்னே பொடைக்க முடியு?
இல்ல நெறையா பேரு இருப்பாங்கள்ல அவுங்க வேல செய்றவங்க அந்த மாரி.
ஆமா ஆமா.
ஆ அவுங்கவ்
நாங்கல்லா வந்து மிஷின உட்டு தா அரைக்கிறோ.
ம். இங்கெல்லா சில பேர் இப்பிடியும் பண்ணுவாங்க அ ப்பிடியும் பண்ணுவாங்க சிலத்தவங்க.
அறுக்க அறுக்க பின்னாடி வந்து வக்கோல் கொட்டிட்டே இருக்கும் நெல்லு வந்து அந்த ட்ர ட்ரம்ஸ் ஃபுல்லா ரொம்புனோட்னே ஒரு கொழா மாரி இருக்கும்ல அத எடுத்து விடுவாங்க அதுல இருந்து அந்த நெல்லு கொட்டும்
ஆ தல தஞ்சாவூர்ர்ல இருக்கீங்க தலையாட்டு பொம்மை இல்லைன்னு சொல்றீங்
நாங்க வாங்கி வைக்கலங்க
ம் மதியா இங்க ஆஹ
நாங்க கொஞ்சோ அவுட்டர்ல தான் இருக்கோம்
உம் ஓகே
டிஸ்டிக் தஞ்சாவூர் தான்
உம் அந்த கோயிலுக்கே நான் நாலு வாட்டி வந்திருக்க
தங்கியே தங்கிருக்கீங்களா
அங்கேயே தங்கலா இல்லேங்க ரூருக் போற மாரி வந்தோம்
ம் ஏன்னா லாங் டிஸ்டன்ஸா இருக்குல்ல வந்து வந்துட்டு எப்டி போக முடியும்
ஆ டூரு போற மாரி வந்தோம் அப்ரோ அதப் பாத்துட்டு ஆப்டி வந் டோ
எல்லாரு பஸ்லையா
ஆ டூர் பஸ்ல தா
ஓஸ்காலஜா, ஸ்கூலா?
ஸ்கூல் இல்லைங்க ஃபேமிலியா போனோ
பேமிலியா சூப்பர்
உம் ஆஹா
அந்த மாரிலாம் வரணும் ஃபேமிலியோட எங்கனாலும் போகணும் நாங்க இப்பதான் ரீசெண்டா ஃபேமிலியோட திருப்பதி போனோ
ஆம்
ரொம்ப நாலா பிளானு இப்ப கூட வந்துச்சுல ஸ்கூல் லீவ் வந்துச்சுல ஒன் மன்து
ஆமாங்க
அதுல கிளம்பிட்டோ
ஆ ஓ
ட்ரெயின்ல போனோ
மதிய என்ன லன்சு
அதான் இன்னும் தெரியலன் சொன்னனே இப்பதா சமைச்சிட்டுருக்காங்க கால சாப்படே நாங்க இன்னு சாப்டல
அதுக்கென்ன சாப்பாடு
சாப்பிட்டாம் எப்போ
காலையில என்ன சாப்பாடு
காலையில வந்து கோதும தோசையும் தேங்கா சட்னியும்
உம் செரி
இப்பதான் ரெடி ஆயிடுச்சு இப்பதான்ங் ங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு எல்லாம் வாங்குனாங்க நீங்கல்லாம் எங்க வாங்குவீங்க காயெல்லாம்
ஆ சந்தையில வாங்கிப்போ
வார வார சந்தையா
ஆமா
என்ன கிழம வரும் சந்த
ஆ செவ்வாகெழம ஒரு சந்த வரு அப்றோ சனிக்கெழம ஒரு சந்த வரு அவ்ளோதா வாரத்திலே ரெண்டு வாட்டி வரு ஆ போயிருக்கே
எப்டி இது ஒரே ஊர்ல ரெண்டு நாள் சந்தையா
ஆமா
நம்ம செவ்வாகெழம வாங்குற காயே வந்து வெள்ளிக்கெழம வரைக்கு இருக்குமே
ம் இருக்கும் நா நா ஒ செவ்வாகெழம போ முடிலனா நம்ம வெள்ளிக்கெழம வாங்கிக்கலா அப்டி
ஓ அந்த மாரி
ம்
அங்க ரேட்டு எல்லா கம்மியா இருக்குமா
ஆ கம்மியா இருக்கு நம்ம ஸ்டோர்ல போய் வாங்கறத விட சந்தேல கம்மியா இருக்கு
காய்கறி மட்டு தான விக்கிறாங்க வேற எல்லாமே குடுக்குறாங்களா சந்தே
காய்கெறி மட்டுதா காய்கெறி ஃப்ரூட் ஸு அப்றோம் இந்த ஸ்நாக்ஸு அதும் இருக்கு
ம் அதா கேக்குறே
ம் அவே எல்லாமே இருக்கு
என்ன சந்தே நாலா நமக்கு ஃப்ரெஷ் காய்கெறியா கெடைக்குல
ம மூணு சந்தை இருக்கு செவ்வாகெழம ஒரு சந்த வெள்ளிக்கெழம ஒரு சந்த திங்க்கெழம ஒரு சந்தம்
வெள்ளிக்கெழம எப்டிங்க வெள்ளிக்கெழம ஒண்ணு செவ்வாகெழம ஏ திங்ககெழம ஒண்ணா
ஆ மூணு சந்தை இருக்கு அதெல்லா ஒரு ஊர்ல
ஒவ்வொரு ஊர்லயா
ஆமாங்க எனாவு மூணுருமே பக்கத்துல தா இருக்கு
அப்டியா நீங்க
எங் எங்க ஊருக்கு பக்கத்தால உங்க ஊருங்க அந்த ஊரு பக்கத்தால ஒரு சந்த அதே மாரிதா
நீங்க வந்து ம் அ எல்லா ஊருக்கு நடுப்புற இருக்கீங்களோ
ஆமாங்க எங்க வேணாலு வாங்கிலா எங்க வீட்டு பக்கத்துலே சந்த போடுவாங்க
ஆ செரி செரி
அது சின்ன சந்த தா பெரிய சந்த வந்து செவ்வாகெழமயு வெள்ளி கெழமயு
வீட்டுக்கு பக்கத்திலேயே போடுறது சின்ன சந்தையா
ஆ பெரிய சந்த வந்து செவ்வா கெழமயூ ஆ போவே செவ்வாகெழமயு சனிக்கெழமயு போடுவாங்க
காய்யெல்லா வாங்கியிருக்கீங்களா காயெல்லா வாங்கிருக்கீங்களா இப்ப நேத்து போனீங்களா
அ நேத்த போலேங்க காய் இருந்துச்சுனா அப்டியே விட்டுட்டோ திங்கெழம தா போணு திங்கெழம சந்தைக்கி
செரி செரி திங்ககெழம போணுமா
ஆ நீங்க உங்க ஊர்ல எல்லா சந்தை இருக்கா
எங்க ஊர்ல வந்து வியாழக்கிழம சந்த ஆனா எங் ஊர்ல வந்து எப் ப்போமே இருக்கு வருஷ முண்ணுத்தி அறுவத்தி அஞ்சு நாளு மார்க்கெட் இருக்கு
நீங்கல்லா எங்க வாங்குவீங்க காய் எல்லா
நாங்க மார்க்கெட்லய வாங்கிவோ
ஓ ஸ்டோர்ல வாங்கிப்பீங்க ம்
இல்ல ஸ்டோர் கெடையாது சந்த சந்தை தா
சந்ததா ம் ஓகே எல்லாமே இருக்கு
கே எல்லாமே கிருக்கு ரேட்டு கம்மியா தா இருக்கு பத்து ரூபாயல இருந்து இருக்கு பத்து ரூபாய்க் கேட்டாலு தருவாங்க இருபது ரூபாய்க் கேட்டாலு தருவாங்க
ஆ ஒ உங்க ஹாபி என்ன
ஹாபி ஒங்க ஹாபி என்ன
எ ஹாபி காலைல எந்திரச்ச ஒட்னே போடுவே ஃபிட்ச் போட்டு அப்புற செடிக்கெல்லா தன் ஆ வச்சிருக்கே அதுக்கப்புற அர மீன் இருக்கு
இந்த இருங்க கூப்பிடறே எனக்கு இன்னொரு கால் வருது இருங்க நான் பேசிட்டு கூப்பிட்றே பேசுவோ நம்ப அ ம்